ஹலோ
ஹலோ
ஆ எப்டி டி இருக்க
ஏ நல்லா இருக்கேடி நல்லா இருக்கியா
ஆ நல்லா இருக்கே வீட்ல எல்லா எப்டி இருக்காங்க
எல்லாமே நல்லா இருக்காங்க
ஆ என்ன பண்ணிட்ருக்க
நா என்னா பசங்களுக்கு லீவ் விட்டாச்சுல்ல
ஆமா
அதா இன்னி என்னா பண்றது எங்கேயாவது கூட்டிட் போ சொல்றாங்க என்ன பண்லானு பாத்துட் ருக்கே
ஓ செர் செரி நம்ம அப்போ ஒரு டூர் ப்ளான் பண்லாமா
நா அதத்தா உன்ன செரி கூப்பல்லாம என்ன ஏதுன் பாக்லான்னு ஃபோன எடுத்தே நீயே கூப்ட
ஆமா நானு நேத்துலெந்து சொல்லிட்டே இருந்தாங்ளா இவுங்க அ அம்மா போலா எங்கேயாவ்து போலா அப்டின் சொல்லிட்டே இருந்தாங்க
செரி
அ செரி நா இத ஆன்டி ஃபோன் பண்ணிட்டு என்ன சொல்றாங்கன் பாக்குறே
ம்
இப்ப எல்லாம் போலா அப்டினு சொல்லியிருந்தேனா
அ
அதா செரிப்ப செரி ஃபோன் பண்லாமே என்ன பண்றாங் கியா இல்ல ஊருக் போய்ட்டியா இன்னே ஏதுன் கேக்கலா அப்டின்ந்தா செரின் ஃபோன் அடிச்சே
முந்தாநேத்துதா இங்க வந்தே கீட்டே
ஆ செரி செரி
இன்னு எங்க எதுன்னு எதாது எடம் பாத்து வெச்சிருக்கியா
அ இல்ல ஒன்னு பாக்கல செரி நீ சொன்னா செரி உங்க அம்மா ரொம்ப நாள் நெறிய ப்ளேஸு டூரிஸ்ட் ப்ளேஸ் இருக்கிறதுக் போலாமா சும்மா வேண்டா தூரமா போலா ப க்கத்துல வேண்டான் சொல்றாங்க
ஆ
செரி அதா தூரமா எங்க பாக்கலா அப்டினு அ பாத்துட் வந்து செரி நீயு வரன்னா கொஞ்ச தூரமா பாக்கலா வேன் எடுத்துட் போலா அப்டின்னா
ஆ
ஒரு வண்டிக்கு சொல்லலா அப்டின்னொமா சரி அதா அண்ணா யா வேலெல்லா இல்லியா அண்ணாக்கு
அண்ணாக்கு வேல இருக்கு
ஆ செக்கப்போ கேட்டுப்பாரு அண்ணாவியு வர சொல்லு நானு இவரையு வர சொன்ன அண்ணாவ
ஆ
ஆ அண்ணா சரி பாக்குற லீவ் போற்ற அப்டின்னாரு
ஆ
ஆ ஒரு ரெண்டு நாள் லீவ் ஒரு நா அத்தா சொல்ற ஒரு அஞ்சு நாள் லீவ் போடுங்க எப்டியோ ஒரு போறதுக் ஒரு நாள் வர்றதுக் ஒரு நாள் ஆயிடு
ஆமா
மூண் நாள் சுத்தி பாக்கலா அப்டின் சொன்ன
அது ந நம்ம எடைய டிசைட் பண்ணிட்டு அதுக்கப்புற என்ன ஏதுன்னு அவுங்ககிட்ட லீவுக்கு சொல்லலா
அதா பாக்கலா நம்ம எங்கன்னு நாம ரெண்டு பேரு பாக்கலாமா என்ன எங்க போன்
ஆ சாயங்காலமா நீ ஃப்ரீயா இருக்கும் போது எத என்னென்ன எடன்னு பாத்து வெய்யு
ஆ ஆ
கோயிலு போகற மாதிரி அதே சம்மர் ப்ளேசு போகற மாதிரி இருக்கிற மாதிரி பாரு
ஆ சரி சரி இவங்க தண்ணி கூட வரியா எல்லா போலா தண்ணி இருக்கிற ப்ளேஸா போலாங்கிறாங்க
ஆ
ஆ நா செரி பாக்குற அப்டின்னனா
ஆ
செரி அக்கா பசங்ளு லீவுக்கு வந்திருக்காங்களா
அ
செரி அவங்களு கூட்டிட்டு போலா அப்டின்னு அக்கா கிட்ட சொன்னே வர சொன்னே அவ என்ன சொல்றான் தெரில ஆ கேட்டுட்டு சொல்றே அப்டின்னா
செரி
ஆ அ என்ன பண்ணலா அப்ப நீ என்ன ஃப்ரீயா அப்ப போலாமா உனக்கு வேலைல்லா இல்லையா
ஆ எனக்கு வேல கொஞ்ச இருக்கு ஆனா இவங்க இவங்கள எங்கயாவது கூட்டிட்டு போயிட்டு வந்து ட்டா நம்மளுக்கு கொஞ்ச ஃப்ரீயாயிரு பேசாம இருப்பாங்க
ஆ
அவங்களுக்கு வேற ப்ராஜெக்ட் எல்லா குடுத்துருக்காங்க அதுனால எங்கயாச்சு கூட்டிட்டு போயிட்டு வந்ட்டா வீட்டுக்குள்ளயே அவங்க ப்ராஜெக்ட் டெல்லா பண்ணிட்டு இருப்பாங்க
ஆமா சரிதா இப்போ ஆ
நானு அத்தா இவங்க சொன்னாங்க சரி ரெண் மூணு நாள் ஆகட்டு அதுக்கப்புற கூப்பிடலானு இருந்த நீனே கூப்பிட்ட
ஆமா நே இவங்க நேத்து நைட்லேருந்து பேசிட்டு இருந்தோமா அப்பா அம்மாவு ஊருக்கு வேண்டாமா எங்கையாவது வெளியில கூட்டிட்டு போங்கம்மா போர் அடிக்குது ஊருக்கு வீட்டு க்கு ஸ்கூலுக்கு போயே போர் அடிக்குதுன்னு சொல்லிட்டு இருந்தாளா சரி அப்ப சரி போலா அப்டின்னனா
ம்
ஏன்ன ஒரு சும்மா நாங்களே போனா போர் அடிக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லார் போனா நல்லா இருக் குல்லே சரி இரு ஆன்ட்டி கிட்ட கேக்குறே வரேன்னா எல்லாமே போலா அப்டினன்னா
சொன்ன இங்கேயு எனக்கு தெரிஞ்சவங்கல்ல இருக்காங்க
ஆ
எல்லாமே சேந்து வேணுனா அண்ண இங்க வர முடியாது வேல அப்டின்னு சொல் கேட்டு பாக்கலா ஃபஸ் ட்டு
ஆமா ஆ
இல்ல எங்களுக்கு வேல இருக்கு அப்டி இப்டின்னு ஏதா சொல்லிட்டாங்கன்னா நா இங்க இருக்கிறவங்க இருக் காங்க அவங்ககிட்ட கேக்கறே
ஆ செரி ஆ
பெரிய வேன் மாதிரி எடுத்து போகலா
ஆமா அத செரி கேட்டே நெறைய பேர் போனாலு கொஞ்சோ தூரமா போலா மா ஆ ஏ கொஞ்சோ எல்லாமே கொஞ்ச கொஞ்சோ காசு போட்டாலு தூரோ ரொம்ப தூரோ போயிட்டு வரலா
ஆமா எல்லாமே சேனதுக்கு பசங்களுக்கு அதுக்கு ஜாலியாவு இருக்கு
ஆமா நம்ம போகறதுக்கோ வரதுக்கோ அதா சொல்றமா அங்க ஹோட்டல் எல்லா சாப்ட வேண்டாமா நாம்ளே அய் வந்து கேஸ் எல்லா எடுத்துட்டு போய் நாம் ளே சமைச்சு சாப்லாமா அப்டி ங்கிறாங்களா நா சொன்னே நாம்ளே சம்ச்சி நா சொன்னே அங்கயு வேல இங்கயு வேலையாடா போடா அப்டினே
வேலதா அந் ஆனா இன்னொன்னு வெயிலுக்கு அதுக்கு நம்மளே சமைச்சு நம்மளே சாப்ட்டு அது போரு ஒரு ஒரு நாள் தான நம்ம ஹோட்டல் கீது ட்ரை பண்ணலா
அதா அப்டின்னன்னா சரி அதா சரி கேட்டு பாக்கலா
ஆ
எல்லா வந்தாங்கன்னா போலா அப்டின்னே அதா சேரி அதா உனக்கு ஃபோன் பண்ணே சேரி அக்காவுக்கு ஃபோன் பண்ணா அவ கொஞ்சோ பிஸியா இருக்காலே கொஞ்சோ நேராயிட்டு கூப்ட்றே அப்டின்னா
செரி
பாத் பாத்துட்டு சொல்றே அப்டின்னா நா அதா நீ வருதானா சொல்லு இல்லனா நம்ம எத் எத்தன பேருனு சொன்னா வண்டிய ரெடி பண்லால அண்ணா கேட்டாரு எத்தன பேருன்னு சொன்னா வேனா என்ன வண்டியா எத்தன பேருன்னு பாத்தா நம்ம வண்டிக்கு சொல்லலால
ஆமா
அப்டின்னாரு நானு சேரி நா கேட்டு பாக்குறே இவங்களு நேத் ல இருந்து அண்ணாவ தொந்தரவு பண்ணிட்டே இருக்கா போலாப்பா போலாப்பான்னு சொல்லி டே இருக்காங்களா
ம் ம்
ஆ செரி இப்டின்னு அதா நானு அண்ணாவு வருவாருன்னு சொல்லிருந்தே அண்ணா லீவ் போட்டு வர சொல்லு
ம் அது எந்த எடன்னு பாத்து ட்ரை பண்ணிட்டா அதுக்கு தகுந்தா நம்ம பண்ணிக்கலா
ஆ சேரி சேரி
நானு அவர் கிட்ட சொல்லி வெச்சிருக்கே போலா அப்டின்னு அஞ்சு நாளால்லா சொல்லல இது ஒரு ரெண்டு மூணு நாள் பாக்கலாமா அப்டின்னு சொன்னே
ஆ
எப்டின்னு பாக்லா ஃபஸ்ட்டு நைட்டு ஃப்ரீயா இருந்தா எடமெல்லா பாத்து வையி
ஆ
ஆ அஞ்சு நாளன்னா அதுக்கு தகுந்தவுங்களுக்கு டிரெஸ் எல்லா வேணு
ஆமா இவ என்ன ஷாப்பிங்க்கு ஷாப்பிங் போலாங்கறா டிரெஸ்சுக்காக
இவளு அப்பிடிதா சொல்லிட்டு இருக்கா
அதா அவா போறா எடமெல்லா ஆ
கெல்ல அதுக்கு தகுந்த டிரெஸ் வேணுங்றா செரி இரு க்கிறது எடுன்னா இல்ல போ வேணு அப்டிங்ற அங்க போனா நம்மளுக்கு இவுங்க செலவோ அந்த செலவு எல்லா ரொம்ப ஆயிரு
ஆ ஆமா
அதுக் க்கு வேணுனா இங்கயே சும்மா ரப் யூஸ் தானே சும்மா தண்ணிக்கு தானே செரி நாளிக்கி நாளானிக்கி போலா அப்டின்னு சொல்லி வெச்சிருக்கே ஆ அதுக்கு முன்னால் நாள் நம்ம எப் அப்டின்னு இந்த டேட்டு டைமு எல்லா கரெக்டாக பாத்தோன்னா போய் இவுங்ளுக்கு என்னென்ன வேணுமோ எல்லா வாங்கிட்டு வந்த லானு நெனக்கிறே
ஓ செரி செரி வீட்ல நாம் அத்த மாமா கிட்ட எல்லா சொல்லிட்டு
ஆ சொல்லிற சொல்லிற அவங்க அவுங்களே லீவு க்கு எங்கயாவது கூட்டிடுத்தா போனு சொல்லுவாங்க எப்போது
ஆமா ஆ
என்னமா லீவ் எப்போது ஸ்கூலு அங்கே க கிளாஸ் எல்லா பெரிய பெரிய கிளாஸ்கோ படிக்கிறதுக்கோ அதுக்கோ அவுங்களு கே கொஞ்சோ ரிலாக்ஸ் வேணு தான அதுனால கூட்டிட்டு போனுதா சொல்லுவாங்க நானு செரி இவ முந்தானேத்து தா சொன்னா செரி சாய்ங்காலமா கொஞ்சோ ஃபிரியானு இவுங்க இருக்கும் போது ஃபோன் எடுத்துருவாங்க
ஆ ஹ
வீட்ல இருந்தா ஃபோனு ஃபோ ஃபோனு டி வி டி வின்ட்டு இருப்பாங்க இதுனாவாது ஃபோன புடுங்கிட்டு ஒரு நால் நாளு சுத்தற மாதிரி இருக்கு இவுங்களுக்கு
ஆ செரிதா எ வீட்ல இருந்தா ஃபோனவே பாத்துட்ருப்பாங்க எங்க பசங்க கூடதா விளையாண்டு கொஞ்சோ நல்லாருக்கு பாக்கலா
அதுவு இப்ப கொஞ்சோ வெயிலுங்கறனால வெளிலயு போகறதுல வீட்டுக்குள்ள டி வி ஃபோனு டி வி ஃபோனு அப்டியே தா இருக்காங்க
ஆ
இந்த மாதிரினாவது கொஞ்சோ அப்டியே ஒரு நால் நாள் ஃபோன தொடாம இருப்பாங்க
ஆமா ஆ ஆ
ம் அங்கல்லா எப்டி இருக்கு வெயிலல்லா பரவால்லயா
போ ரொம்ப வெயிலு அப்பப்ப லைட்டா ஒரு மாதியா இருக்கு வெயிலு தா ரொம்ப வெயில் தா இந்த டைமு
ஆ
செரி பாக்கலா வெயில் மழ இல்லனால போலா வெயில்ல பரவால்ல மழனாதா கஷ்டோ
ஆமா மழ நாள் கொஞ்சோ கஷ்டோதா பா கொழந்தைங்களுக்கு ஏதாது ஆயிருமோனு பயோ வரு இன்னமே பரவால்ல இப்ப வ சம்மர் டைம் தான கூட்டிட் போலா
ஆமா நீ அப்போ என்ன ஏதுன் சொல்லு எனக்கு
சேரி
நா பிளேஸ் பாக்குறே ந நீ கூட்டுப்பாரு போலாமானு நீ கேட்டுப்பாரு போலான்னா நா பிளேஸ் பாக்குறே
ஆ அவருகிட்ட சொல்லிட்டே பாரு அப்டின்தா சொன்னாரு ஆனா அவரு அஞ்சு நாள் லீவுக்கு சொல்ல மாட்டாரு
ஆ ஹ
மூணு நாளுங்குமோது தா ஒ யோஸ்சுட்டு சரி அப்டின்னாரு
ஏ நீ சொல்லு பரவால்ல அஞ்சு நாள் பாரு ஒருதாள்தடவ தான போறோ
சேர் நா சொல்லி பாக்குறே
ஆ அஞ்சு நாள் கேட்டு பாரு ஆ இத என்ன ஏதுன் கேட்டு
ஆ
எனக்கு நீ சொல்லு நானு ஃபிளேஸ் பாத்துட்டு நா உனக்கு அனுப்
ஆ மெசேஜ் பண்ணிடு
ஆ நா ஃபிளேஸ் பாத்துட்டு எந்த எடோன்னு அனுப்புறே
ஆ
நீ பாத்துட்டு எனக்கு என்ன ஏதுன் சொல்லு
அ நீயு ரெண்டு மூணு எடம் பாரு நானு பாக்குறே அதுல கோயிலு இருக்கட்டு
ஆ ஹ
ஆ அப்டியே போய்ட்டு அப்டியே கோயிலுக்கு போன மாதிரியு இருக்கு நம்மளு இ பசங்களு இது பண்ண மாரி இருக்கு
ஆ செரி அப்போ செரி ம் செர்றா ஆ சரிதா நா பாத்துக்கிறே நா பாத்துட்டு நா சொல்றே உனக்கு நைட்டு நா ஃபோன் பண்றே
அ செரி
அ நீயு பாத்துட்டு நா பிளேஸ அனுப்புறே பாத்துட்டு எங்க எதுன்ன பாரு நைட் ஃபோன் பண்ணி டிஸ்கஸ் பண்ட்டு அப்ப நாளைக்கி என்ன ஏதுன் பாத்துக்லா
ஆ செரி நானு இங்க சப்போஸ் அ இவ்ங்கல்லா வ அண்ணாவ்ங்க வரறதில்லைன்னா இங்க இருக்கிறவங்க ஆள் இருக்காங்க
ஆ ஆ
அவுங்களு பசங்களு அங்க எங்கயாவ்து கூட்டிட்டு போகணுன் தா சொல்லிட்ருக்காங்க
ஆ ஆ
சேந்து போனா கொஞ்ச கம்மியாகு எதாவ்து வாங்கி குடுத்து செஞ்சிக்கலா இன்னொரு எடோ சேர் கூட சேத்து பாத்துக்கலா
ஆ செரி செரி ஆ
என்ன ஏதுன் பாக்கல நீ பாரு
ஆ செரி அப்போ ம் செரி அப்போ பாத்துக்க வேற ஒண்ணுல்ல அத சரி பாத்துட்டு நா கூப்பற நைட்டு செரியா ஆ செரி அப்போ வெக்கட்டுமா ஆ ஆ செரி அப்போ
அ